ஹலோ கேக்குதாங்க ஹலோ ஆ கேக்குது வணக்க வணக்கம் ஆ கேக்குது கேக்குது கேக்குது நல்லார்க்கு நல்லாரு நீங்க
ஆ நல்லார்க்கே என்னா கா கரண்ட் வந்துருச்சா உங்க ஊர்ல
வர்லங்க
ரொம்ப கஷ்டன்தா போல இருக்கே
வெறுப்பா இருக்குதுங்க ஒன்றோவ்ராவ்து ரெண்ட்ரவர்
அஹா அ ஏன் டிரான்ஸ்பாரா எதும் போட்றாங்களா இல்ல எதுனால அது மாரி கரண்ட் ஆஃப் பண்றாங்க
இப்போ எப்டி சொல்றதே தன்னைய்ல மோஸ்ட்டா வந்து எல்லா ப்ளேஸ்ல்யு ஒம்மோள் ரொம்ப நேர ஆஃப் பண்றானுங்க ஆம் எங்கஸ்
அதுதா ஏன்னு கேக்குற நீங்க எதுமே கேக்கற்துல்லையா அப்போ
அது வந்து எப்டி சொல்றது அது இதுல பேச கூடாதே அதுதா பாக்குறே
சரி சரி ஓகே ஓகே எனக்கு புரிய்து புரிய்து நே நீங்க ரீசன் கேக்க வேண்டுதான என்ன காரணோ என்ன ஏதுன்னு
அவனுங்க என்னா தெரியுமா சொல்றானுங்க இப்ப நா ப நா உங்க்கெல்லா ஃபோன் நீ ஃபோன் பண்ணா நா எத்து பேசுறன்டா ஆ நா இப்ப அவ்னுக்கு ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவேமாட்றா சொல்றாரு என்ன நா பண்ணுவே
உ அ கண்டிப்பா கண்டிப்பா ஆ இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல்யுமே அதே மாரிதாம் போன மாசொல்லா போயிட்ருந்துச்சி ஆனா கரண்ட் வந்து எங்க ஊர்ல வந்து கம்மியா தராங்க ஆஃப் சப்ளை தா இப் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வரம் போட்டாங்க அதனால இப் பந்த கரண்ட்டு ப்ரச்சன கெடையாது ஏன்னா எங்க ஊர சுத்தி பாத்தீங்கன்னா நறைய வயல்லா இருக்கு அதுல பாத்தீங்னா இந்த மோட்டார் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க நார்மல் கரண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மோட்டார் கரண்ட் இருந்தா நல்லா நல்ல கரண்ட் கெடைக்கு ஆ ஆமா அந்த கரண்ட் இல்லன்னு பாத்தீங்னா ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கு
ஆமா ஆமா
அதனாலதா எங்களுக்கு வந்து கரண்ட் இத மாறி ஆஃப் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த பிரச்
ம் ம் ம் கரண்ட் வேற இல்ல இல்ல பசங்க ஐஸ் பாய் விளாயாடலா வாங்கன்றாங்க
அ அ போயிட்டு விளையாட வேண்டியது தான
அது இது வ டாஸ்க் முடியு இல்ல லாஸ்ட் நாள் வேற இன்னைக்கி
ஆமா இன்னைக்கி இல்ல நாளைக்கு தா லாஸ்ட்டு
நாளைக்கு எல்லா வாய்ப்பு இல்ல நம்மளால பேசுறத்துக்கு
ம் சரி ஓகே ஓகே உங்களுக்கு இன்னு இருக்கா நறைய பேசுறத்துக்கு
இன்னு பத்து இருக்கு
பரவாயில்லையே நீங்க அப்டின்னா அஞ்சுமே ஏகிட்ட பேசிடுங்க
ஆ நீங்க அஞ்சிதா பேசணுமா
ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ஆறு தா பேச முடியு அஞ்சி தா பேச முடியு
அப்டியா சேரி சேரி சேரி ஆ இப்போ நீங்க என்னா ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்களா வீட்ல இருக்கீங்ளா
ஆமா நா பாத்தீங்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்க அ அது பாத்தீங்கன்னா அது மூ அ டெலிகாலிங் ஒர்க்கு தா அந்த வேலை பாத்தீங்னா காலேல ஒன்போது மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கு இருக்கு ஆ அது வந்து என்ன வேல அப்டின்னா ஆமா நைட்டு எட்டு மணி வரைக்கு இருக்கு
ம் ம்
அது பாத்தீங்னா சம்பளமா தரமாட்டாங்க நமக்கு பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்வா கெடைக்கு ஆ இத்தன கஸ்டமர்கிட்ட பேசினா இவ்வள காசு அப்டின்ற மாறி ஆ அது வந்துட்டு அந்த வேல போயிட்டு இருக்கு அது கண்டினியூஸா வேல இருக்கு ஆனா நமக்கு அது வந்து ஃபிக்ஸ்டு சேலரியா இருக்காது இன்ஸ்டன்ட் தா தருவாங்க
ஆ அதுதா நம்ம எவ்ளோ கால் பேசறோமோ அதுக்கு ஏத்த அமௌண்ட்
ஆமா அந்த கஸ்டமர வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணு கன்வின்ஸ் பண்ணி அவுங்க நம்மளோடத ஓகே சொல்லிட்டாங்க அப்டின்னா நமக்கு அதுல இருந்து இன்சென்டிவ் மாறி தருவாங்க
அப்டியா ஏதாச்சியு இன்சூரன்ஸ் அந்த மாதிரியா
இன்சூரன்ஸ் கெடையாது இது பாத்தீங்னா ஒரு போன் கம்பெனி தா
அ அ அ
அ அ சின்ன கம்பெனி இது
அஆ
அவுங்க வந்து கன்வின்ஸ் ஆயிட்டு நம்மளோட இதுல வந்துட்டு பாத்தீங்னா பண்ணாங்களாம் சொல்றது வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்டின்னா அதுல இருந்து நமக்கு இன்சென்டிவ் தருவாங்க அது ஆன் நோ கொஞ்ச கஷ்டோதா நறைய கஸ்டம்பர் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்கதா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க நம்ம நம்ம நம்மளே இரு நமக்கு ஒரு நட கால் வந்ததுன்னா நம்ம எடுத்து பதில் சொல்றோ நமக்கு திருப்பி திருப்பி கால் வந்ததுன்னா நமக்கு கோவோ வராதான செய்யு
ஆமா ஆமா
அதே மாரிதா அவுங்களு இப்ப அவுங்கள போட்டு நம்ம டெய்லியு டார்ச்சல் பண்ணா அவுங்க என்ன தா பண்ணுவாங்க ஒன்னு ரெண்டு நட நல்லா பதில் சொல்லுவாங்க மூணாவது தடவ திட்ட தான செய்வாங்க அத மாரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சரிங்க பண்ணிட்ற அப்டின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உனக்கு வேற வேலயே இல்லையா நீ பொழுதனைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே அப்டின்னாங்க அவுங்ககிட்ட நம்ம என்ன சொல்றது எனக்கு வேலயே இதாங்க அப்டின்னு சொல்றது ஏ என்னைய போட்டு டார்ச்சல் பண்ற அப்டிம்பாங்க ஒவ்வொரு கஷ்டமரு ஒவ்வொரு விதமா பேசு பேசதா செய்வாங்க அதா நம்ம சமாளிச்சுதா வேலய பாக்கணு ஆமா வெறு அப்பதாஹோ உங்க பாஷைல சொல்லனுன்னா
அ
ஆ எனக்குமே கஷ்டமாதா இருக்கு என்னடி இவங்களுக்கு நேத்து தான கால் பண்ணோ அதுக்குள்ள மறுபடியுமே கால் வந்திருக்கே இவ இவுங்களுக்கு கால் வந்திருக்கே அப்டின்னு பாப்போ நமக்கு வேற வழி கிடையாது அவுங்க மறுபடி மறுபடியு வந்தாலு நம்ம பேசதா செய்ணு அவுங்ககிட்ட ஏன்னா அதுதா நம்
ம் ம் நம்ம வேல அப்பதா நம்பலு சம்பாதிக்க முடியு
ஆமா அதுவு அதுக்கு ஏத்த ஊதியோ குடுத் கூட பிரச்சன கெடையாது ஆனா ரொம்ப கம்மி பண்ணிதா குடுக்கறாங்க அதுதா கஷ்
ஆ அதுதா இப்ப எப்டினா இது ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா
கான்ட்ராக்ட்லா கெடையாது இது வந்து ஒரு மெயினான கம்பெனி தா சிம்மு கம்
ஆ எப்பமே ஏ டெலிகாலிங் மட்டு ரொம்ப கம்மியா தராங்க தெரில
ஆமா ஏன்னா அது பாத்தீங்கன்னா பேசிக் ஒர்க்கு தான இப்போ டென்து படிச்சவங்க கூட அந்த வேலைய நமக் பாக்கலா ஏன்னா நம்ம பேசுறது தான ஒரு பேசிக் சிஸ் டம் நாளேட்ஜ் இருந்தா போது ஒரு ஃபோன எப்டி ஹாண்டல் பண்றோ அத பத்தி நம்ப புரிஞ்சு
ம் ம்
அதுனாலதா வந்து நம்மளுக்கு கம்மியா தராங்க வேற ஒன்னு கிடையாது ஏன்னா இதுலதா பாத்தீங்கன்னா இந்த படிக்காதவங்க வரைக்கு வேல பாப்பாங்க படி படிக்காதவங்க ஒரு டிகிரி படிக்காதவங்க கூட இந்த இதுல வேல பாப்பாங்க ஏன்னா வேலையுமே நமக்கு ஈஸ்
மாசோ ன்னா
நா போன மாசல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அம்பது ருபா தா சம்பளமே வாங்கன
அப்புடியா
ஆமா அதுல பாத்தீங்கன்னா டாக்ஸ் புடிச்சிப்பாங்க
ஆ அப்போ உங்களுக்கு என்னதா வரு வேஸ்ட்டு தான அது
அது வேஸ்ட் தா இருந்தாலு வேற வழி இல்லையே வேற வேல இல்லை
இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்ல கரட்டா
ஆமா ஒர்க் ஃப்ரம்ஹோம்ல இல்ல வேற என்னதா வேல பாக்குறது வீ்ட்ல இருந்தேதா எனக்கு பாக்ற மாரி வேல வேணு
அதுக்கு நீங்க எதாச்சு இந்த மாரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க
அதுதா என்னடி என்ன கோஸன்னு கேக்குற
பி காம்
பி காம் அதுதா பி காம்னா இப்போ இந்த மாரி எக்ஸ் எல் டலி அந்த மாரி கத்துக்குன்னு இருக்கலால்ல
அது வேணா அப்பவே விட்டுட்ட கத்துக்காம விட்டுட்ட நா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாஸ் அவுட்டு
ரெண்டாயிரத்தி பன்னெண்டா
ஸ்கூல் ஃபின்னிஷ் நா ரெண்டாயிரத்தி பன்னெண்டல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு ல்ல காலேஜ் ஃபின்னிஷ்டு
ஓகே அப்றோ
நா படிக்காம விட்டுட்ட வீட்ல இருந்துட்ட அதா அப்பயே படிச்சிருக்கலா நா தா தப்பு டலி இந்த மாரி ஏதாவது படிச்சிருக்கணு
இப் இப்பது இப்பதிக்கு அப்போதிக்கு எவ்ளோ டிஃப்ரெண்ட் இருக்குல்ல
ஆமா
ஹலோ
அ சொல்லுங்க
இப் இப்ப நீங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிச்சுருக்கீங்க பத்து வருஷோ ஆயிடுச்சு
ஆமா பத்
பத்து வருஷோ ஆய்ருச்சு ச எப்டி சொல்றது இப்போ அப்பத்துக்கு இப் இப்பத்துக்கு எவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்குது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி யூ ட்யுப்ல போயிட்டு எக்ஸ் எல் எக்ஸ் எல் வர மாரி கோர்ஸ் ப வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க வேல பாக்குற டைம்ல அப்டியே இந்த ஃபோன் வராத டைம்லலா அப்டியே பாத்தீங்கன்னா கொஞ்சோ இதுவா இருக்கு கத்துக்கற மாரியு இருக்கு அது மாரி அந்த இதுவுல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரு இப்ப அத அது மூலிய மா ஏதாச்சு உங்களுக்கு ஐடியா வரு
எனக்கு ஓரளவு அந்த எம் எஸ் ஆபிஸு எஸ் எல் இது எல்லாமே தெரியு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா தா வேணு என்னால வெளியில போயிட்டு வேல பாக்க முடியாது வீட்ல இருந்தே பாக்கற வேலதா வேணு
நீங் நீங்க அப்டின்னா ஃபாரின் இந்த ஃபாரின் பிரான்ச்சுல்லா இருக்குல்ல
ஆமா
அந் அந்த மாரி ட்ரை பண்ணா மோஸ்ட்டா கிடைக்குதுக்கு வாய்ப்பு இருக்து இல்லன்னா இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல்லா இருக்கு நம்ம தேடி தேடி பாக்கணு அதுதா
இக்கு நறைய ஆனா அந்த இன்ஸ்டாகிராமு இதுலல்லா வருது ஆ அதெல்லா தெ நல்லா டைப்பிங்க முடிச்சிருக்க தமிழு தெரியு இங்கிலீஷு தெரியு நா அதெல்லா ஃபாஸ்ட்டாவே பண்ணுவ ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஒர்க் ப்ரம் ஹோம்ன்னா நெறையா இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் இதுலல்லா வருது ஆனா அது பாத்தீங்கன்னா ஏமாத்திறதா இருக்கு நம்மகிட்டயே காஸ் வாங்கறாங்க காசு வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க
காசு வாங்குறதெல்லா ஏமாத்துறதா நீங்க அந்த மாரி அந்த மாரி ஏமாந்தீங்கன்னா என்ன
ஆமா நறையா ஏமாந்துருக்கே நூத்தி ஐம்பது ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க சேரி என்ன நூத்தி ஐம்பது ரூபா தான அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கட் ணம்ன்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸே வராது அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீட்ல இருந்துருந்த எழுத வே ல அதெல்லா சொல்றாங்கல்ல அதுக்கு லா வந்து நாங்க மெட் டீரியல் அனுப்பனு அதுக் வந்து காசு போட்டு விடுங்க அப்டின் சொல்லுவாங்க சேரின் நம்ம காசு போட்டு விட்டானா அது அவ்ளதா நம்பர் வந்து பிளாக் ஆயிடு அப்புற நம்ளோட பண்ணிடுவாங்க
அ அ அ
நம்மளுக் காசுதா வேஸ்ட் ட்டு ஆமா அது மார் நா நறைய ஏமாந்திருக்கே நா எழுத ஐநூறுபா வரைக்கு கட்
எப்டி சொல்றது இப்போ நம்ப அதிகமா சொன்னா அனப் மாட்டாங்கன்ட்டு கம்மியா சொல்லி ஒரு பத்து பேர்கிட வாங்கினாலு ஒரு ஆயி எண்னூறுபா சம்பாதிச்சி தா
ஆமா ஒரு நாளைக்கே அதுவு நா குடுத்து ஏமாந்தது இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ்ஸுலா வேற குடுத்து ஏமாத்தி வச்சுட்டே நா
அய்யோ
ங்கலா என்ன கேட்டிட் இருந்துச்சுங்க எ என்ன உன நம்பிதானா காசு குடுக் த உன நம்பிதானா காசு குடுத்தே அப்டின்னு அத மாரி ஏமாத்துறதுதா நிறைய இருக்கு க்கே தவர ஒரு வேல கூட நமக்கு ட்ரஸ்ட்டடா இல்ல
ஆமாம்மா ஏன்னா அது எனுக்கா நா இப்ப எதா ஒர்க் பண்ணாள்ங் கூட பரவால்ல நா இப்பதா படிக்கே படிகிற பிகாமே
நீங்களு பி கம் தானா நீங்க எந்த வர்ஷோ முடி
இப்ப இந்த இந்த இந்த வருஷ வந்தா டூ தௌசண்ட் டுவெண்டி செவன்ல தா முடிப்பே இப்ப பைனல் இயர் போயிட் இருக்கு
மறுடியு அடுத்த கால்ல பாப்போ
ஆ செரி